கம் எப்டி அ கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே உங்க ஊர்ல இன்னைக்கு எப்டி இருக்கு கெளைமேட் எல்லா எப்டி போகுது
இப்ப நைட்டா இருக்கு நைட்ல எப்டி இருக்குமோ அப்டிதா இருக்கு கெளைமேட்
இல்லை மார்னிங் நா கேக்றே மார்னிங்லேருந்து
மார்னிங் வந்து ஒரு லைட்டா டிம்மா இருக்கு
ஓகே இங்க வெயில் கம்மிதா ஆனா காத்து பலமான காத்து
ஒ அப்டிங்களா
ந அதனால தா கேட்டே
ஓகே ஓகே ஓ
ஓகே அதுக்கப்பறோ ஒங்க ஊரில இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லா பத்தி சொல்றீங்களா நீங்க எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போயிருக்கீங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட்டு
மேம் எனக்கு வந்து பாத்தா பீச் தா பீச் எங்க சைடுல பாத்தா பீச் ஆனா பீச் பக்கத்துல இருக்னால ஜாலியா போயிட்டு வந்துருவோ
அப்ப பீச் பிடிக்காதவங்க யா பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல
ஆமா
எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கு
ஆமா புடிச்சது உங்களுக்கு புடிக்குமா
கண்டிப்பா ரொம்ப பிடிக்கு அதுவு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அ தனியா போறத விட இவங்க கூடலா போனா நல்லா என்ஜாய் பண்ணலா
அதுவு கரைட் தா
ம் நீங்க எப்டி போவீங்க தனியா போக
நம்ம ஏ மேம் தனியா போறோ நம்மளா பசங்க ஏறாங்க அப்பறோ பொண்ணுங்க இருக்காங்க போயிட்டு வருவே
சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே என்ன மாரி ஸ்நாக்ஸ் அங்கே ஸ்நாக்ஸ்லா சாப்டுவீங்களா இல்ல வந்து வெறு
இல்ல மேம் ஜாலியா என்ஜாய் பண்றதுதா போவே நானு
ம்
அங்க வேற ஏதோ ஸ்நாக்ஸ் அதெல்லா சாப்ட மாட்றாங்க
இல்ல ஒரு சில பேருக்கு இருக்கும்ல்ல இந்த ஒரு பர்ட்டிகுலர் பீச்னா இங்க இது நல்லா இருக்கு ஓ கண்டிப்பா நாங்க போனா சாப்டாம வர மாட்டோ ஓ சூப்பர்
ம் அதனால வந்து யாரு ஃப்ரீடமா இருக்கு நம்ம யாரு இருக்க மாட்டோ நம்ம மட்டு ஜாலியா இருக்கலா
நல்ல விஷயோ இல்ல நல்லா இருக்கு ஆனா சொல்ற அது நல்லா ஜாலியா இருக்கு
மேம் நீங்க வந்து திருப்பதிக்குல்லா நடந்து போயிருக்கீங்களா எங்க இருந்து வீட்டுல இருந்தா
வீட்ல இருந்துலா இல்ல கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி நட நட அப்ப அது அந்து போயிருக்கு வீட்ல இருந்து போல
நாங்க போயிருக்கோ மேம் நடப்பாதானா
ஓ இவங்க வீட்ல இருந்தேவா
ஆமா மேம் எங்களுக்கு ஒரு சம்திங் முன்னூறு கிலோமீட்டர் திருப்பதி
ஓ
நாங் வந்து பத்து வருஷமா போயிட்டு இருக்கோ மேம் நானு
ஒகே அப்ப நீங்க போறதுனால இங்க எப்டி அந்த அளவுக்கு எனர்ஜி கெடைக்குமா
மேம் ஒரு நாளைக்கு மத்தோ ஒரு சிக்ஸ் டே அயிடு மேம்
ஓ
நடந்து போறதுக்கே ஆறு நாள் ஆயிடு
ஆறு நாள் ஆகு
அ ஆமா மேம்
அப்றோ ஸ்டேல்லா அங்க கோயில ஸ்டே பண்ணிப்பீங்ளா
ஆமா அது மாதிரி எங்க ஊர்ல இருந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க
சூப்பர் ஆ
ஸ்ஃபான்சர் பண்ணறதுனால ஃபுட்டு இங்கேருந்து ஒரு நூறு பேர் போவங்க
ஆ நூறு பேர் ஒன்னாவே போவீங்ளா இல்ல அப்ப அங்க அங்க பிரிஞ்சடுவீங்ளா
அங்கங்க பிரிஞ்சோனா எப்டி எல்ல நடந்து மின்ன மின்ன நட போனு பின்னாடி நடந்து அப்டிதா வருவாங்க பிரஞ்சுல போமாட்டாங்க கேங் கேங்கா
அ கேங் கேங்கா போவாங்க இல்ல அதுதா நா சொல்ற ஆ அதுதா நா கேக்ற கண்டிப்பா எல்லாரு ஒரே ஆட் டன் டைம் போ முடியாது ஒருத்தர் முன்ன போவாங்க பின்ன போவாங்க பட் அந்த ஸ்டேயிங் பாயிண்ட்டு அது நா சு கேக்ற
ஓகே ஓகே ஓகே ஓகே
இங்கயிருந்து நடந்து போயிறீங்க எனர்ஜி வந்துடு அப்றோ மல மேல ஏறதுக்கு எனர்ஜி வேணுல அது வந்துருதா
அதா கால எழுந் தூங்கி எழுந்து கால எழுந்து கிளம்ப வேண்டிதா
அது ஒன்னு கால்வலி எதுவு பெருசா தெரில
எப்டி மேம் வலிக்கு தா இப்ப மூன்னாறு கிலோமீட்டர் நடந்து வந்டோ அந்த படி வந்து ஒரு என்ன ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏறமாட்
ஆமா ஏனா அது ஸ்லோப்பா இருக்குல இப்ப நம்ம ஃபிளாட்டா இருந்தா கடக்கடானு நடந்துருவோ
ம் ம்
ஆ அது
ஏனா திருப்பதி வந்து நா பத்து வருஷமா போயிட்டு இருக்க அது எனக்கு எப்டி சொல்றது ஆ ஆமா ரொம்ப புடிச்ச ஒரு இது அது இல்லாம ஒரு மூணு டைம் போயிருக்க ஃபேமிலியா
ஓ எப்ப போனாலுமே நடப்பாததா
ஆமா மேம் வருஷத்துல மே மாசத்துல இயர்லி போயிடுவோ எல்லாருமே எங்க ஊர்ல இருந்து எல்லாரு கிளம்புவாங்க
ஒ மே மாசம் வெயில் கொதிக்கும்ல
மேம் அதலா பாக் கூடாது எல்லாருக்கு அப்பதான லீ்வு
ஓ
எல்லாருக்கு நம்ப யோசிக்கணுல ஸ்லிப்பர் வந்து போடுவோ மேம் எப்டி மேம் அப்றோ ரோட்ல கால் வெந்து கூழாயிடுமே
த்தா அதத்தா நா கேக்குறே சில பேர் செருப் போடாம நடப்பாங்க
அது வந்து பக்கத்துல இருக்கவங்க நடந்து போயிடுவாங்க அதுக்கப்பறோ போடாமலா இருக்க முடியாது மேம் எனக்கு அது வந்து போடாம இருக்க ஆளுங்களு இருக்காங்க அவங்க எப்டி சொல்றது வண்டியிலே வராலு அவங்களா
ம்
வண்டிலயு ஏறுவாங்க அந்த மாரி இருப்பாங்க அந்த மாரிலா நடக்கவே முடியாது மேம் மோஸ்ட்லி
ஆமா ஆமா நல்லா இருக்கு ஜாலியா இருக்குமா நடைப்பாத போற இப்ப எப்டி இருக்கு ம் ஜாலியா இருக்கு பசங்களா நடந்து பேசிட்டு நம்ப
து எல்லா பான்சர் பண்ணுவாங்க நம்ம ஊர் ஆளுங்க நம்ம ஊர்ல இருந்து வந்து கொடுத்துட்டு போவாங்க அவர டீ ஈவினிங் டைம் டீ டைமு பிஸ்கெட்டு எல்லாமே ஃபுட்டு எல்லாமே அவங்க பாத்துருவாங்க
எல்லாமே பாத்துப்பாங்க நம்ப போறது மட்டு தா
ஆமா மேம் போனா ஜாலியா ஒரு வாரோ அது இல்லாம திருப்பதி குடோன்ல போறோல அதெல்லா ரொம்ப அட்வெஞ்சரான ஒரு பிளேஸ்ன்னே ஜாலியா இருக்கு எங்களுக்கு
ம்
ஆமா மேம் அது வந்து
ஆமா ஆமா உள்ள த ருவாங்க அங்கெல்லா சண்ட நடக்கு தெலுங்காரனுக்கு தமிழ்நாட்டுக்காரனுக் ஆ ரொம்ப தொல்லயா இருந்துட்டு இப்ப ரொம்ப ஒரு பிரச்சன ஆயிடுச்சு அங்க ஓ செரி எல்லாருக்கு நா தா மேல ஏறி வாங்கி குடுத்துட்டே இருந்தே அ அதுக்கு வந்து அவனுங்க ஒரு திமிரா பேசிட்டானுங்க தெலுங்காரணுங்க
பேசி இஷுடாயி எங்கள கைனூங்குறானுங்க அவனுங்க
ஓ சேரி சேரி ஓகே ஆனா நல்லா சாமி கும்பிட் எல்லா நல்லா பாத்தீங்ளா நாலு விஷ் இது மாரி வேற ஏதாச்சு இதுக்கு போயிருக்கீங்ளா ஓ கே கோயில் ஓகே கோயில தவிர வேற எங்கேயாச்சு
நா போவாத டூரே இல்லங்க இன்னு லடாக் தா போல ம்
ஓ எல்லாமே போயிட்டீங்க லடாக் இமயமலை மட்டு போல அந்த கேரளா கோயில்ல இருக்கிற எல்லா எடத்துக்கு போயிட்டே ஆ அது மட்டுதா அந்த ரெண்டு பிளேஸ் மட்டு தா உங்க லிஸ்ட்ல வந்து
ம்
ஃபில் ஆகல
ம் கேரளா கொடைக்கானல் பொய்
டூர் போணுன்னு ஆசையா
ஆமா மேம் ரொம்ப மேம் பைக்ல போணு ஆச
ஆ ஓ அ ராயல் என்ஃபீல்டு
ஏ ஸ்கூட்டி எடுத்துட்டு போவே
ஓ அவ்ளோ மைலேஜ் வருமா
இப்போ ராயல் என்ஃபீல்டு மட்டு என்ன மைலஜ் பெட்ரோல் போட்றதா மைலேஜ்
அது ஓகே ஆனா சொல்லுவாங்க அது ரொம்ப கம்ஃபர்ட்டபுளா இருக்கு லாங் ஜேர்னிக்கு வந்து டயர்டு தெரியாது ச்
ம் டயர்டு தெரியாதெல்லா இல்ல மேம் சொல்றத கேளுங்க அது எப்டின்னா அது வந்து ஒரு பெரிய வண்டி பைக்கு காஸ்ட்லியான வண்டி
ஆ
அத போறதுக்கு கொஞ்ச ஸ்பீடு போலா கொஞ்ச மெது மெதுனுறுக்கு போலா ஸ்கூட்டிலல்லா நீங்க ஹண்ரட் கிலோமீட்டர் நிறுத்தி போனும் அவ்ளோ தா டிஃப்ரண்ட்
ஆ ஆம்மா இன்னொன்னு இப்போ டூ வீலர்னா அந்த கீர் வண்டிலா கீர் மாத்தி மாத்தி போட்ணு கடுப்பாருக்கு
ம் ம்
பட் இந்த மாரி புல்லெட்லலா அது நம்மளுக்கு போட தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுலய் கீர் இருக்குதா நா இல்லன்னு சொ சொல்லல பட்டு் பட்டு சொல்லுவாங்க அதுக்கு தா கேட்டே
இல்லல்ல ரெண்டு ஒண்ணுதா சேம் பேட்டன் தா கீரு
ஆ ஒங்களுக்கு எப்டி கார்லா ட்ரைவிங் தெரியுமா
ஆ தெரியுமே
ஓ சு
அ இப்ப தா கத்துட்ருக்கே நான் கார் கொஞ்ச கொஞ்ச லைட்டா ஓட்டி பாத்துருக்கே
ஆமா இப்பதா டூ வீலர் ப்ளஸ் காரு டூ வீலரு காரு ஒண்ணாவே இது எடுத்தல்லா
ஐ விஸ் எவ்ளோ மேம் ஆவுது இப்ப
எனக்கு தெரிலங்க மின்ன வந்து எ தம்பி இது பண்றப்ப த்ரீ தௌசண்ட் சம்திங் ஆச்சு இப்ப ஆமா இப்ப எவ்ளோன்னு எனக்கு தெரில பிரைஸ் தெரியல ஓ இப்பவா
ஆமாமா
ஃபோர் பிஃப்டியா இல்ல
போர் ஃபைவ் ஹண்ட்ரட் நெனக்கிறே ஆமா
ஆ அதுதா
ஃபோர் ஃபைவ் டபுள் ஜீரோ ஓகே
நான் நா நாம அவ இது எ தம்பி கத்துக்கிறது ஒரு ஒரு நாலஞ்சு வர்ஷொ முன்னாடி இருக்குனு நெனக்கிற
ஓ அப்போ சொல்றீங்ளா இப்ப ஏங்க அப்ப அந்த காலத்துல பத்தா நகையே அப்பல்லா கம்மி இருவத்தெட்டாயரந்தா
ஆ ஆ ஆமா நாளை ஏ நால என்ன சொல்றது நாலாயிரத்துக்கு வந்து அரை கிராம்லா வாங்கி இருக்கே இப்ப நாலாயிரத்துக்கு இப்ப வெள்ளியே வராது போல
ஆ விஷயொ தெரிஞ்சுட்டுக்குது உங்களுக்கு
த்தி கொஞ்ச சொல்லுங்ளே என்ன மாரி சேவிங்ஸ் பண்ணுவீங்க சேவிங்ஸ்ல எது யாருக்கு ஏய் இ சில நெறைய பேருக்கு ஒவ்வொரு விதமா சேவ் பண்ணுவாங்கல்ல
நா எதும் பெருசா சீட்டு கஸ் என்னோட சேவிங்ஸ் பத்தா சீட்டு கட்றதா மேம்
சூப்பர் இத விட வேறென்ன வேணு
நா நா ஒரு ஐம்பதாயிர்ரூவா சீட்டு ஒண்ணு கட்றே
நல்ல விஷ்யொ நல்ல து நல்லது அதும் இல்லாம வீட்ல ஒரு டென் தௌசன்ட் ஒர்த்தான ஒர்க் போய்ட்டாங்க ஓ ஓகே ஓ ஓகே ஓகே
இது போவதா அந்த இரண்டாயிரத்துஐநூருபா நா சீட்டு காசு கட்டிற்றே
ஓ
ம்
ஏன்னா இப்போ நம்ப சீட்டுல கமிட் ஆயிட்டோம்னு நெனச்சுக்கோங்க அது நம்பளுக்கு ஒரு பொறுப்பு வந்துரும் கட்டணும் அதனால நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது இப்போ சப்போஸ் இப்ப நான் வேலைக்கே போறோம் டக்குன்னு இந்த வேல ஏதா சொல் நிக்க முடியாதுல்ல ஐயோ நம்பளுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டு இருக்கு அது வந்து இப்ப தெரியாது நம்பளுக்கு வந்து ஏன்னா வந் அந்த பண நம்ப கைக்கு வரப்பா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு ம்ல
ஆமஹன்
நான் கூட நறைய சீட்டு கட்டி தான் நானுமே வந்து சேவிங்ஸ்னா சீட்டு நா வந்து பி எடு படிச்சது எல்லாமே என்னுடைய சேவிங்ஸு ஃபிப்டி தௌசண்ட் அப் அப்பலாம் நான் ஐம்பதாயிரத்துலே பி எட் படிச்சேன் ஆமா ஆமா
இப்பலா இப்ப எவளோ ஆகுது பி ஏடுக்குலாம்
ஆ இப்போ தான் ஆகுது பி ஏடு ஏன் உ பி ஏடு ஏன் சொல்றிங்க எல் கே ஜி யு கே ஜி பீஸே ஐம்பதாயிரத்துல முடிய மாட்
இப்ப உங்க பசங்களுக்கு எவ்ளோ மேம் கட்டுறிங்க
ஆரமா எழுவது எழுவத்தஞ்சி எம்பது வந்துருது
உங்க பசங்களுக்கு இப்போ எவ்ளோ கட்டுறீங்க
அதுதான் எழுவத்தி ஒ சின்ன யு கே ஜி அவனுக்கு ஒரு எழு
இதுக்கு அந்தலவுக்கா மேம்
எழுவத்தஞ்சு ஆ செக் இல்ல இப்ப எல்லா எடத்துலயுமே ஃபீஸ் அப்டி தான் இரு
இல்ல மேம் கொஞ்சம் வசதியா உங்களுக்கு
அய்யோ அப்டிலா இல்ல
மேம் இல்ல இல்ல நானும் கேக்குறேன் ஒரு மனசாட்சி இல்லாம எழுவத் எழுவத்தஞ்சாயிரம் குடுத்து ஒரு யு கே ஜின் போது என்னா மேம் சொல்றி நான் சொல்றேன் பாருங்க அங்க பெருசா
ஒன்ர லட்சம் கு குடுத்து கட்டுறவங்கலாம் இருக்கறாங்க இது நாங்களே இது கம்மி ஃபீஸு எ இப்போ ஸ்கூல தேடி அலசி ஆராஞ்சி போட்டுருக்குறோம்
ஓ சேரி சேரிங்க
இப்ப அதுதான் நாம்பலாம் படிச்சப்ப வந்து பீஸ் ஸ்ட்க்சர்லாம் ரொம்ப கம்மி இப்ப நீங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாப்பதாயிரத்துல ஒரு டிகிரி முடிச்சிரலாம்
ஓ இப்பயும் கூட தான் நானு வந்து வெறும் ரெண்டாயிரத்துல முடிச்சுட்டேன் ஒரு டிகிரி
அதுதான்
நானு
நானு அதுதான் சொல்றேனே இப்ப வந்து இப்ப என் பையனுக்கு நான் ஸ்கேட்டிங் கிளாஸ் கட்டணும்னாலே ஒரு டெர்முக்கு நான் நாலாயிரத்து ஐநூறு ரூவா கட்ணும்
ஓகே ஓகே மேம்
இப்ப இப்ப இருக்கற எல்லா எஜ்கேஷன் எல்லாமே வந்து எல்லாமே மணி மைண்ட்டடா மாறிருச்சு
மேம் அதுதான் மேம் இப்ப ஃபியூச்சர்ல்லாம் ஃபுல்லா மணி இல்லனா யாரும் மதி கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாம் மணி வந்து அவ்ளோ ஒரு ஒருத்தான ஒரு இதுவா இருக்கு
ஃபுல்லுமே வந்து மணி மைண்ட்டடா ஆயிடுச்சு
ஆமா மேம் மணி இல்லனா இப்ப இந்த கால்த்துல என்னன்ன சொல்லுங்க
சொல்லுங்க இந்த ஓகே மணி இல்லன்னா அதுக்குன்னு ஓர் நியாயமா பீஸ் வாங்கலால்ல இவ்ளோக் இது இது எல்லாத்துக்கு பட் கரெக்ட் தா பட் எங்ளால முடிலன்ற பச்சத்துல நாங்க அங்கதா போவோ
மேம் நா சொல்றத கேளுங்க சின்ன வயசுலருந்து படிக்க வைங்க அதுக்காவ் பெரியெடத்துக்கு போம்பு பெரிய பத்து வயசுல போம்போது நீங்க இதுல போவிங்க பிரைவேட்ல அதா நடக்கு இனி
இது கொஞ்சோ பேசிக் வந்து கொஞ்சோ நல்லா ஸ்ட்ராங் பண்ணிர்லா நன்றி அடுத்த கால்ல பேசலா நன்றி
அடுத்த கால் வாங்க